ஹலோ
சொல்லுங்க மேடம்
ஆஹ சார் சொல்லுங்க சார் நல்லா இருக்குங்க சார் ஆஹ் எப்படிங்க சார் போயட்டு இருக்கே எல்லாம் நல்லா போயட்டு இருக் குங்களா சார் பாக்கவே முடியாது இல்லைங்க சார் ஆ கூப்பிட்டாலும் போன் எடுக்கறதல்ல நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல பேசலாம்னு கூப்பிட்டாலுமே உங்களுக்கு அவைலபுளா கிடைக்க மாட்டேங்கி து
பாருங்க மணி ரெண்டாச்சு இன்ன வரையும் நான் லஞ்சு கூட என்ன சாப்ப பல்ல
அ அப்படிங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா காலையில
ஆஹ் ஆஹ் பிரேக்ா்ட் சாப்பிடுவாங்க மேடம்
உட்கருக்கறனால உங்களுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியதுன்ன ந நினைக்கிறேன் ேக்பாஸ்டக் ஃாஸ்ட் மாக்ஸிமும் ஸ்கிப் பண்ணாம கரெட்டா ப்ராப்பரா அந்த டைமிங்கு சாப்பிருங்க சார் லன்ு வந்துட்டு ஒ டூள்ள மேசிமம் சாட்டீங்கன்னா ஓகே
நீங்க பிரேக்ஃாஸ்ட் எவ்வளோங்க சொல்லுங்க
நான் ஒரு எயிட் டு நைனுகுள்ள பிரேக்ஃாஸ்ட் சாப்பிடுவேன் சார் ரொம்ப லேர்லல்லாம் முடியாது நம்ம பயண ஆமா ஆமா பையண ூலக்கல்லாம் அனுப்பிட்டு பாப்பாக்கு எதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் நம்ப இதா சாப்பிட
ஓகே ஓகே ஆஹ்
டென்க்குள்ள சாப்பிடுவான் சார் நீங்க எத்தன மணிக்கு சாப்பிடுறீங்க என்ன பிரேக்ாஸ்ட் சாப்பிட்டீங்க காலையில
அதம பிரேக்ாஸ்ட் நம்ம எப்படிய நைன் ஓ கிளாக் அது சம்திங் ஏ இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி உப்புமா எதோ ஒணும் கொடுக்குறாங்க அதனால சாப்பிட்டுவாங்க மேடம்
யாரு நல்லா சமைப்ப உங்க வீட்டு்ல
ஆஹ் ஆமா பீஸ்
சரிங்க சரிங்க
எல்லாருமே நல்லா சாமைப்பாங்க ஆஹ் லஞ்ச்சு மட்டும்தான் லேட் ஆயிரும் உம்
ஆஹஹ இல்லச்ச அப்புறம் லேட் ஆயிருங்களா
ஆ ஆமாங்க மேடம்
ஹலோ லன்ஞ்சுசாப்பிடற மட்டும் லேட் ஆயிருங்களா சார்
ஆமா ஆமா சொல்லுங்க
ஆஹ் சரி சரி சரிங்க ஆ ஹாலோ நம்ம என்ன சாப்பாடு சாப்டாலும் கால்ல பெரேக் பாஸ்டு மட்டும் ஸ்சிக்ப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும் ஏனா நைட்டே நம்ம வந்துட்டு புல்லா சாப்டாமா தா இருப்போ இல்லைங்களா ஆனா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாம எடுத்துக்கிட்டான் போங்க ஆமா ஆமா அதனால எப்பயுமே வந்துட்டு பிரேக் ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒன் டம்ளர் பால் அதாவது எதாவது எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது அதுலேயுமே மார்னிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூதிஸ் செஞ்சி சாப்பிடா நட்ஸ் எல்லாம் உற வச்சு அயதெல்லாம் அ ஸ்மோதிஸ் மாதிரி குடிச்சாலுே அவர் ரொம்ப ஹெல்திங் சார் ரொம்ப வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனா வந்து நிறைய இது கிடைக்கும் அதுல தென் நீங்க வந்து ஒரு யூஸ் எல்லாம் நீங்க இட்லி அதது எது சாப்படுறது ஹெல்தி தான் ஹெல்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தென் வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறையா வந்துட்டு நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் நிறையா கிடைக்கும் தென் வந்து போனுக்கு ரொம்பஹெல்ப் பண்ணணும் இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டா எடு இருக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு மதியம் வரைக்கும் வந்து பசி எடுக்காமல் இருக்கக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க சார் அது இல்லாமல் நீங்கள் வந்து நர்ஸர் என்னென்ன வேற என்னேன் ன வந்து எடுத்திருப்பிங்க ஆனா ஒரு நாழு முந்திரி நாழு பாதாம் ஹ நாழு பாதாமுக்கு ரெண்டு பாதாம் கூட போட்டிங்கன்னா ஓகே கொஞ்ச அந்த அந்த பம்ப்கிங் ஷீட்ஸு அதுக்கப்புறம் வந்து இது அங்கே டேட்ஸ் ரெண்டு ஹலோ
சொல்லுங்க
ஹலோ அஹ அதே ஃப்ரெண்டு அப்பறம் வந்து அஹ ஒரு ஸ்பூன் வந்து அது மாதிரி எந்த ஓட்ஸ் இருக்கு இல்லைங்கன்னா உம் ஓட்ஸ் எந்த என்ன என்ன விதமா நோட்ஸ் இந்தாலும் செரி அதையும் நல்லா நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் கொஞ்சம் எடுத்து அது நைட் அப்டியே வந்துட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது சார் அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ற மாத வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டிங்கா அது நல்லா சோக்காயிருக்கும் இல்லைங்களா அத அப்படியே எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு அதுல வந்து கூட கொஞ்சம் ஹனி வேணா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஸ்மூதி மாதிரி அது
இல்ல மேடம் நம்ம பிரேக்பாஸ்ட் பாஸ் வந்து நம்ம பிரேக்பாஸ்ட் வந்து வேற மாதிரி இருந் சு மேடம் நான் என் ஜிம்முக்கு போகும்போது கால்ல ஆனா ராகி கம்பு சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் வாங்கி ஒரு மாவர அரச் சுக்குவேங்க மாவாரச்சு வச்ட் வந்துட்டு அதுல ஒவ்வொரு நாள் கூலு ஒவ்வொரு நாள் ரொட்டி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் அந்த அத பிரேக்பாஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாரிதான் சாப்பிடுவேன் ராகி மக்காச்சோளம் சோளம் இது எல்லாமே நாலுமே ஆ ஹ வாங்கிட்டு வந்துருங்க மேடம் ஒரு டூ டூ கேஜி வாயிண்ட்டு வந்து மே அ அ கிரைன் மாவ் பொண்ணி வச்சுக்குவோம்
ஓகே ஓகே
ஒவ்வொரு நாள் கூல் பண்ணி சாப்பிடுவேன் ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டி பண்ணி சாப்பிடுவேன்
ஓகே ஓகேங்க சார்
அந்த மாரி ஐட்டம் டெய்லியும் காலையில நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது அதான் சாப்பிடுவேன் ஜிம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உம் இல்ல இல்ல டெய்லி டெய்லி மார்னிங் அதுதான் இருக்கும்
ஓகே ஓகேங்க சார்
காலையில பாத்தீங்கன்னா ரெண்டு பாயில் முட்டை ரெண்டு பழம் ஜிம் ஓர்கக்கவுட்க்கு முன்னாடி போயிருவாங்க அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தோ ன்ன ஹ வீட்ல எது செஞ்சு வச்சுடுவாங்க ஒன்னும் கோல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைன்னா ரொட்டி சுட்டு வச்சிருப்பாங்க வந்தவனே சாப்ட்ருவேன் மேடம் அதனால அந்த மாறி ரி ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு எது சைடு் எஃபெக்ட் எதுவும் இருக்காது ரோட்ஸ் எல்லாம் நம்ம போ வேண்டியது இல்ல இதெல்லாம் நம்ம இங்கேயே இதே சாப்ட்டுக்கலாம் ஆஹ் ஓட்ஸ் ஆஹ் இது தான நம கோதும தான வேன்னா நீங்க கோதும கூட குருண பண்ணி வச்சு இ அத கஞ்சி பண்ணி குடிச்சிருக்கலாம்
ஆமா ஆமா சார் அதுவும் ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு ஃபைபரும் அதிகமா சேரணும் அது மாரி கூட பண்ணி சாப்பிடலாம் அது மாரி நா பண்ணி சாப்பட்டுருக்கீங்க நல்லா இருக்கும் கோதுமையா உடைச்சு கஞ்சி மாரியும் பண்ணி சாப்பிடு
இது ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு நல்லா இருக் பிரேக் ஃபாஸ்ட் சூப்பரா இருக்கும் செகண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியான பொருளு தான் மத்த எல்லாமே பவர் வா பவரா இருக்கிற ஐட்டம் தான் எல்லாம்
ஆமா ஆமா நீங்க நல்லா ஜிம் பண்ணுவீங்க சார் பண்ணுவீங்க போலயே அதுனால்தான் ஜிம்ப் பண்டே நல்லா ஹெல்தியா எடுத்துக்கறீங்க பிரேக்பாஸ்ட் அப்பறம் ஆப்டர் லன்ச்சுக்கங்க சார்
ஆப்டர் லன்ச் பாத்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு கொஞ்சம் அது சப்பாத்தி டேட்ஸு அந்த மாரி எடுத்துக்கங்க
கம்பல்சரி ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துருப்பீங்க இல்லைங்களா
ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா எடுப்பேன் மேடம் அப்பறம் நைட்டு டின்னர் மோஸ்டா டம்ளர் பாலு அத கூட ரெண்டு டேட்ஸு சாப்ட்டு போயந்தீங்கன்னா போவலாம் உங்களுக்கு இரும்பு சத்து வந்து அதுலயே
ஓ ஓகே ஓகே சார் டேட்ஸ்ல வந்துட்டு ஊற வப்பீங்களா சார் டேட்ஸ்ல பால்ல டேட்ஸ் ஊற வச்சு அந்த மாரி ஏத சாப்டீங்க இல்ல பிளைன் மில்க்
ஆஹ் அந்த மாரி சாப்டீங்களா அந்த உடம்பு ஜாஸ்தி வேணுன்றவங்க அந்த மாரி ஊர வச்சு சாப்ட்டுக்கலாம் உடம்பு நல்லா இருக்கும்
ஆஹ ஆஹ பரவால்ல பரவால்ல சார் நானே ஏன்னா என்னோட என்னோட வந்து பிரண்டோட தம்பி வந்து இதுவும் வந்து ஜிம் போய்ட்டு உடம்பு ஏத்திட்டு கொஞ்சம் போலீஸ் டிரெய்னிங் அந்த மாரி போலான் இருக்காங்க போல சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் இப்ப வந்து நா உங்களை வந்து ரெஃபர் பண்ற அவுங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணிவுடுங்க ஏன்னா அவுங்களுக்கு கொஞ்ச கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க கொஞ்சம் உடம்பெலாம் ஏத்துனா தான் கொஞ்சம் ஜிம்மெலாம் போய் கொஞ்சம் உடம்பெலாம் ஏத்தனாதா கொஞ்சம் அந்த போலீஸு ட்ரைனிங்க்கு கொஞ்சம் வந்து ஹைட்டு வேணும் தென் வந்துட்டு அந்த ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தா தான் அவுங்க செலக்ட் பண்ணுவாங்க அதனால எக்ஸாம்லாம் எழுத போறாங்களாம் மா ஆமா இது கொஞ்சம் ட்ரை பண்ண போறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க நா வேனா ரெஃபர் பண்றேன் சார் நீங்க வந்து கொஞ்ச அவர் கொஞ்ச கைட் பண்ணி கொடுக் க்ரிங்களா
பண்ணிக்கலாம் மேடம் ஒன்னும் ப்ரா ப்ராப்ளம் இல்ல
சேரி சேரிங்க சார் ஹ இப்ப வந்து நான் உங்களை வந்து கூப்ட சொல்லிடுறேன் எப்டி நீங்க காண்டக்ட் பண்ணி அவுங்களுக்கு உங்க நம்பர் கொடுத்து வேணா கூப்ட சொல்லிறேன் நீங்க பேசிக்கோங்க அஹ அப்புறம் வந்து ஃபுட்ஸ் எப்டி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத சொல்லிடுங்க நீங்க ரெகுலரா எடுக்கற எப்டின்னு சொல்லிருங்க அவன் வந்து அந்த மாரிலாம் ஹ சாப்ற ஆலே கிடயாது ரொம் ரொம்பவே ஒல்லியா இருப்பான் ஆள் பாக்குறக்கு ஆனா ஜிம்மு ட்ரை பண்ணி போலீஸ் போறன்னு மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க இதுல வந்து அவன் எப்டி உடம்பு வெயிட்லாம் ஏ ட்டு எப்படி போவாங்க தெரியல பட் வந்து நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அவங்க அதுக்க ஏத்த மாதிரி ட்ரை பண்ணிக்கட்டும்
உம் ஓகே ஓகே மேடம்
சரிங்க சார் அப்புறம் வந்து அஹ் வேற ஏதாவது ஜிம்முக்கு ஏதாவது நீங்க அனுப்புலாங்களா இல்ல நீங்க சொல்றது பாலோ பண்ணிக்கிட்டுங்களா
இல்ல போட்டுங்க நம்ம டிப்ஸ் கொடுத்துருவோம் அந்த டிப்ஸ் வந்து அங்க பாலோ பண்ணிிட்டா ஆல்ரெடி நிறைய ட்ரெய்னர் இருப்பாங்க ட்ரெய்னர் எல்லாரும் ஜிம்மா இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற சொல்லு
ஆஹ ஓகே ஓகே கே அப்ப ஜிம்முக்கே அனுப்பலாம்னு சொல்றீங்களா ஆஹ்ஹ அஹ் சரி அப்ப எங்க வீட்டு கிட்ட ஏதாவது நேர்பைல இருந்த அனுப்ப சொல்லலாம் இல்லைகளா
ஆ அத சைடு எபெக் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா அவங்க மாச மசிலுக்குனு ஒரு பவுடர் வச்சிருப்பாங்க உடம்பு மாஸ் காட்டுறதுக்குன்னு ஒரு பவுடர் வச்சிருப் ப்பாக அதெல்லாம் வாங்க வேண்டா
அப்படியல்ல
அப்படியல்லாம் இருப்பாங்க மேடம் ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நாலாயிரம் அஞ் ஜெயலன் இருக்கும்
ஓகே ஓகே சேரிங்க சார் நான் சொல்லிறேன் சா நான் உங்க நம்பர் கொடுத்துர்றேன் நீங்க பேசிக் சொல்லுங்க சார்
ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ ஒகே